ஹலோ
வணக் கேக்குதுங்க வணக் உமா
சொல்லுங்க வணக்கொங்க
நல்ல கிங்ளா
கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
சொல்லுங்க நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்ன ஃப்ரீயா தாங்க இருக் ஏ இப்பதான் சீரியல் பாத் து முடிச்சங்க
என்ன சீரியல் எல்லா பாப்பீங்க
திரகடிக்க ஆசை
சேம் ரொம்ப புடிச்ச ஒரே ஒரு சீரியல்
சிறகடிக்க இல்லங்க இல்லங்க நா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாப்போ
ஆ
இப்போ ஒரு சீரியல் வந்திருக்குங்களே அந்த சீரியல் பேர் கரெக்டா வரல இந்த மூணு சீரியல்
சின்ன மருமகள்களா
கள் இல்லங்க இப்போ அந்த இவங்க ஒருத்தங்க ஆங்கரா இருந்தவங்க நடிக்கிறாங்களேங்க மதி மதின் சொல்லிட்டு
விஜய் டிவி நாடகமா ஆ அது தெரியலங்க நா வந்துட்டு ஃபுல்லா கண்டினுவா பாப்பேன்னா சிறகடிக்க ஆசைங்க
கண்டிப்பா சிறகடிக்க ஆசை விடாம பாப்போங்க டெய்லி காலையில வ ந்து ஹாட் ஸ்டார்ல ஓடுற அ சீரியல் வரிசையில சிறகடிக்கு ஆசையு ஒண்ணுங்க உங்களுக்கு அதே மாரிங்களா இல்ல நீங்க டிவில பாப்பீங்களா ஹாட்ஸ்டார்ல பாப்பீங்களா
ஆட் ஸ்டார்ல தாங்க பாத்துருவே அங்க போய் உட்காறது இல்லைங்க ஹால்ல்லா
செரிங்க செரிங்க
பசங்க என்க் முத்து மீனா ஆ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே புடிக்குங்க அதாவது மீனா வீட்டுல எல்லாருமே புடிக்குங்க
மீனா வீட்ல மட்டு தானே ஏங்க முத்து வீட்ல யாரையு புடிக்கலிங்களா
அஹ முத்து வீட்லதா மீனா வீடுல்ல முத்து வீட்லதா சொல்ற மீனான்றது இப்ப முத்துவோட ஃபேமிலி தானெ அ
ஃபேமிலி அப்டின்னீட்டு
இல்ல இல்லைங்க அவுங்கள்து அதிகமா நடிப்பு இல்லிங்க கொஞ்ச கேரக்டர் வைஸ் கம்மியா இருக்கு
அவுங்ளுக்கு குடுத்தது தானெங்க பண்ணுவாங்க
அஹ இருந்தாலு ரொம்ப எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலிங்க அவுங்க அம்மா ஓகேங்க
ம் ம் ம் அவுங்க தங்கச்சி எங்க போனாங்கனே தெரியிலங்க கொஞ்ச நாளா ஆளயே காணு
தங்கச்சி வீட்டுக்காரே காணுங்க ரொம்ப வர்ஷமா ரொம்ப நாள்
ஆ அததாங்க அவுங்க தங்கச்சி அவுங்க தங்கச்சி வீட்டு காரையு மாசக் கணக்குல காணு முத்து மீனா கதீரு அப்பிடிங்ளா நேத்துங்ளா
ஆமாங்க
அப்ப நா பாக்க மிஸ் பண்ணிட்டெனா நா சமையல் பண்ணிட்டு கேட்டுட்ருக்குறது தாங்க ஸ்கூலுக்கு அனுப்புற டைம் இல்லிங்ளா காலைல அந்த டைம்லயே போட்ருவாங்க
ஆ ஆமாங்க
அதனால கேட்டுட்ரு இருக்குறதுதா அதுல நான் மிஸ் பண்ணிட்டே நெனக்கிறே அவுங்க தம்பியோட லவ்வு தா இப்ப வந்து சுவாரஸ்யமா போயிட்ருக்குதுல்ல அதுல
ஆமாங்க இன்னைக் பாத்தீங்ளா
பாத்தே பாத்தேங்க
அ நானு பாத்துட்டெங்க இன்னக்கி
ஹ காலைலயே அதுதா முடுஞ்சுருங்ளே ஹாட்ஸ்டார்ல காலைலெயே போட்டுர்றாங்களே
நைண்டு நா பன்னெண்டு ஒரு மணி க்கி அப்டி முழுச்சுட்ருந்தனா கூட ஒரு சில நேரத்துல பன்னெண்டு மணிக்கு போட்டுர்றாங்க ஹாட்ஸ்டார்ல விட்டுர்றாங்க பன்னெண்டு மணிக் மேல இல்லன்னா ரெண்டு மூணு மணி ஆமாங்க ஒரு சில நேரத்துல வந்துரு துங்க அதெல்லா
அப்புடிங்ளா நா நெனச்சுட்ருக்கே காலைலதா வருவொ அப்டின்ற மா நா நெனச்சுட்ருக்குறே
இல்லஇல்லெங்க அதுல அத விட இன்னொன்னு நான் இப்ப கொஞ்ச ஏ அந்த ஒரே ஒரு சீரியலோட் நிறத்திட்டன் நி என்ன பாண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லாமு பாப்பே பட் அது நடுவ்லன் கொஞ்ச ஸ்டாப் பண்ட்டே ஏன்னா ஆ குக்கு வித் து கோமாளி வந்தது அத பாக்க ஆரம்பிச்செங்க
ஆமாங்க அது ரெண் நாள்ல முடுஞ்சிருது இல்லிங்ளா குக்வித் கோமாளியு ரொம்ப புடிக்கு அதுவு பாக்றதுதா சூப்பர் சிங்கரு ஆ அது ப்ரோகிராம்ஸ் ஸ் எல்லாமே பாக்குறோ இருந்தாலு அது ரெண் நாள் முடுஞ்சுருது அடுத்தெல்லாமே இதுதானெ இருக்கு
அது இந்த இப் இந்த டைம் தா என்னமோ ஒரு மாசமா நா அத விட்டுட்டேங்க ஏன்னா நடுல்ல வெப் சீரீஸ் வந்துரு தெரியுங்களா
வெப்சீரிஸ் இன்னு எதுவு நா பாக்கலங்க இந்த இது மட்டுந்தா பாத்துட்ருந்தே
என்னதுங்க
ட்டு
ஆ
அதுக்கப்றொ எந்த வெப் சீரிஸூ நானு
ஏங்க ஆ பளைஸு வந்து உப்பு புளி காரோ பாருங்க சூப்பரா இருக்கு
உப்பு புளி காரோ ஃபுல்லா பாத்து முடிஷ்ட்டோங்க
அது முஷ்ட்டிங்களா அப்புறொ இப்ப ரெஸ் சாட் ஓடிட்ருக்கு பாருங்க
ரெசார்ட்டுங்களா
நல்லா இருக்குங்க ஆ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க அது ஒரு ஹோட்டல்ல ரெசார்ட்ல தா சமைக்கறவங்க ஆ அதுல அங்க ஒர் ஒர்க் பண்றவங்கள பத்திதா இருக்குங்க
அப்படிங்களா நல்லா இருக்கா இன்னீலருந்து பாக்க ஆரம்பிச்சறங்க
ஆமாங்க நீங்க பாருங்க அதாவது ஒரு சமையல்காரு ரொம்ப டேலண்ட்டா சமைக்குற ஒருத்தரோட பைய்ய ஆ அதுல வந்து ச ஒரு அவுங்க அப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அதுல பெரிய ஹோட்டல் வெச்சிருக்காங்க அவுங்க ப்ரண்ஸ்ங்கெல்லா அந்த ஹோட்டல்ல ஆவ் அதாவது ரொம்ப ம்ப ஏழையா இருக்கற ஒருத் த்தரோட பைய்ய போயிட்டு அங்க வேல செய்றாங்க இது அவரோட பையந்தான்னு தெரியாது சமையல்ல ரொம்ப நல்லா ஸ் செய்யிற ஒரு த்தரு அவரு பேரு மட்டுந் தா இவுங்களுக்கெல்லா தெரியு பேரு மட்டு இல்ல ஆள் ப்ரெண்டு் தெரிஞ்சவரு
ம் ஆனா அவர்தான்னு தெரியாது ம்
அவரோட பையந்தான்னு தெரியாம சேத்துட்டு ஆ அவரு வந் ந்துட்டு நல்லா சமைக்கிறாங்கன்றதுனால ஒரு போட்டி பொறாமையினால அவர கூட்டிட்டு போய் கடத்தி எங்யோ வெச்சிருக்காங்க
ம்
தா அவுங்க பைய இவுங்க ஹோட்டல்லயே வந்து வேல செஞ்சு நல்ல பேர் வாங்குறது ஒரு பொறமையில பாத்துட்ருப்பாங்க நல்லா இருக் க்கு நீங்க பாருங்க பாக்கும் போது உங்களுக்கு புரியு அது
சேரிங்க பாக்குறங்க நாளைலருந்து பாக்க ஆரம்பிக்
ச்சி நீங்க நாளைல்லருந்து ஒரு நாளைக்கி நாலு எபிசோடு நெனைக்கற ஃப்ரைடே மட்டுந்தா வரு அ இப்பந்து நீங் ஏ ஒங்களால முடிஞ்ச வரைக்கு ஒரு அஞ்சு ஆறு எபிசோடு பத்து எபிசோடு அது மாரி பாத்து பாத்தீங்கன்னா சீக்கிறொ வந்துர்லாங்க இப்போ
சேரிங்க இன்னைலருந்து ட்ரை பண்ணிற்றங்க ய வெப்சீரிஸ் சைடே ஹாட் பீட்டுக்கு அப்புறொ வெப்சீரிஸே போலங்க வெப் சீரிஸ் பக்கமே போல ஹாட் பீட் எப் ப்போ வர வரும் வரு வருன்ட்டு தா அந்த வெயிட்டிங்லயேதா இருக்குறே
நடுல விஜய் சேதுபதி பையன்து ஒரு வெப் சீரிஸ் த்து வருங்க
விஜய் சேதுபதி பையனோடது
ஆமாங்க அ அது எதோ புட்பால் மேட்ச் ஆட்ற மாரி ஒண்ணு வரு பேரு மறந்து போச்சுங்க டக்குன்னு
தெரிலிங்களே அது கேள்விப்பட்ட மாரி இல்ல வெப் சீரிஸ் பக்கமே போலங்க அதுதா தெரில நெத்தீஸ் பக்கமே போகல ஏன்னா பசங்களு எக்ஸ் எக்ஸாம் அது இதுன்னு பிஸியா இருக்கறதுனால அவங்களு வெப்சீரிஸ் எதுவு பாக்கல அதனால எனக்கு தெரில அவங்க பாத்தாங்க எனக்கு தெரிது வெப் சீரிஸ்ன்னு ஒன்னு இருக்குதுன்னே
ல்ல ஒங்களுக்கு அதுல டைம் நெறைய்ய போயிடுதுங்க ஒரு நாள் புஃல்லா ஒக்காந்து பாக்கலா அது ஆம்மா அதாவது முடிஞ்சுப் ஓ புஃள்ளைய என்னைக்கு அடுத்த வாரோ வரு அப்டின்றது நா இப்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்ருக்கே
ஹாட் பீட் மாரி எனக்கு ஹாட் பீட்டுக்கு அப்படி தாங்க இருக்கு
ம்
ஹாட் பீட் வந்து எப்ப வரு அப்டின்ற மாதிரி உக்காந்துகிட்டு அந்த ஒரு மணி நேரோ அந்த அட்வடைஸ்மெண்ட் வந்துருச்சுன்னாக் கூட எனக்கு எ பொண்ணுக்கு டென்ஷன் ஆயிடுங்க
ஒரு மணி நேரோ வருமா
ஆமாங்க ஹாட்பீட் ஒரு மணி நேரோ வருல்ல
என்னங்க அட்வடைஸ்மெண்ட் சொல்றே
அந்த ஒரு மணி நேரத்துல நடுல அட்வடைஸ்மெண்ட் வந்துருச்சுன்னாக் கூட எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுங்கற
ஓஹோ அது என்னைக்கு போற்றாங்கன்ன
இல்லங்க முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருச்சுங்க அந்த வெப் சீரியஸ்சு ஆங்க அதுத ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஒருத்தங்க ரதின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க அவங்களோட கொழந்த தான்னே தெரியாத ரீனா வந்து டாக்டர்ஸ்ஸு அதே ல ஒர்க் பண்வாங் அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரதிக்கு வந்து ரீனா வந்து நம்மளோட பொண்ணுதான் தெரியா தெரிஞ்சு போவாங்க ஆனாலும் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து இல்லீகல் லவ்னால பிறந்தவங்க அந்த ரீனாங்கிறவங்க அவங்கள வந்து ஹாஸ் ட்ல இறந்துருச்சு சின் சொல்லிட்டு குழந்தையை வந்து ஹாஸ்டல விட்ருவாங்க அந்த அவங்க அப்பா எடுத்துட்டு போய் அனாத ஆசிரமத்தில சேத்திருப்பாரு ரதியோடப்பா அந்த குழந்தை படிச்சு டாக்டர் ஆயிடும் ரதிங்கிறவங்களும் வந்து டாக்டர் ட் ஆயிடுவாங்க ரதி டீனா ர்ராட் த ஹாஸ்பிட்டல்ல வந்து ரீனா வந்து பிராக்டிக்கல் டாக்டரா இது பிராக்டிஸ் பண்றதுக்காக வருவாங்க அப்போ இவுங்க மா பொண்ணுண்ணே தெரியாது ஏதோ ஒரு இதுவோ இதுவாயிட்டே இருக்கும் நடுவுல அவங்களுக்கு தெரிஞ்சுரும் ஆனா அந்த அந்த ரீனாங்கிறவங்க வந்து காமிச்சு வே மாட்டாங்க கடைசி வரிக்கும் அந்த இன்னொருத்தர் அந்த எக் ஸ்லவர் இருக்கிறாரு இல்லைங்களா அவரு நடுவுல வருவாரு அவர் வரும்போது கூட நம்மளோட குழந்தை இதுதான் ரீனா தான்ன்றத சொல்ல மாட்டாங்க ஆஹ் அந்த அப் அப்புறம் ரீனா தான் அவருக்கு தெரிஞ்சுட்டு ரீனா நம்பளோட பொண்ணு தான் குழ எங்க அந்த குழந்தை எங்க எங்க அந்த குழந்தைன்னு கேப்பாரு அவரு ஆனா சொல்ல மாட்டாங்க இவங்க அப்புறம் அந்த ரீனா தான் அப்படின்றத தெரிஞ்சது கப்புறம் அவங்களுக்கு பெரிய ஆக்சிடெட் ஆயிடும் அதோட அப்படியே ஸ்டோரி முடிஞ்சு அப்படி இருக்குதுங்க இன்னும் எப்ப வ ப்ரோம் அந்த ஹார்ட் பீட் அந்த ஹார்ட் பீட் ஆகுற மாதிரியே ஒரு ஒவ்வொரு மூமெண்ட இருக்கும்ங்க அதுல நறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க நறைய ஃபன் இருக்கும் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணனா எவ்ளவு ஃபன் இருக்குதுங்க ஒரு ஒருத்தங்க லவ் பண்ணுவாங்க அதுக்கு நடுல ஒரு காமெடியன் மாதிரி இருப்பாங்க ஒருத்தங்க மேரேஜ் னும் அவங்க இருப்பாங்க நறைய அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேரக்டரும் வந்து அதுல இருக்குங்க நல்லா இருக்கும்ங்க ட்ரை பண்ணுங்க நீங்க பாருங்க நான் வந்து நீங்க சொன்ன ரெசார்ட்ட பாக்குறேன் நீங்க வந்து ஹாட் பீட் பிப் போரு இதுவா ஃபஸ்ர்ட் இதுல வந்து தெரிவே தெரியாதுங்க அந்த தெரிவிக்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடுங்க பர்ஸ்ட் அந்த சீன் சீசன் ஒன்னு அப்புறம் அந்த ஆமாங்க நீங்க அதை பாார்த்தீங்கன்னா மட்டும் தான் இது புரியும்
ஓ
சீசன் ஒண்ணுக்கு போயிடுங்க சீசன் ஒண்ணு பாத்து முடிச் சிட்டு சீசன் டூக்கு வாங்க சீசன் டூ மட்டும் தான் இப்ப முடிஞ்சிருக்கு இதுசீசன் த்ரீ வந்து ஸ்டீமிங் ஸ்டீமிங் போட்டுட்டே இருக்காங்க இன்னும் வந்து வரலங்க
ஓஹோ அப்ப நான் சீசன் ஒன்னு பாத்து முடிச்சுட்டேன்
ஆமாங்க ஆமாங்க நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தான் புரியும் ஏன்னா பஸ்ட்ல இருந்து பார்க்கும்போதுதான் அது வந்து புரியற மாதிரியான ஒரு இதுல இருக்கும்
ஓ சரி ச வேற என்ன சீரியிஸ் பாப்பீங்க
சீரியஸ்ன்ட்டு இன்னும் அதுதாங்க அந்த ஹார்ட்பீட் தவிர வேற எதுவும் பாக்கலங்க சீரியல் தாங்க இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கூட நல்லா இருக்குதுங்க
ஓ
அப்படியே ஒரு ஃபேமிலி ஸ்டோரியா எடுத்துட்டு போறாங்க அதுல நடுவுல இதுவா அப்படி என் பொண்ணுக்கு அந்த பாண்டியன் ஸ்டோர் ரொம்ப புடிக்குங்க சாப்பிடும்போது கூட பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாப்பா அது அவ பாக்குறதுனால அது அப்படியே நானும் பாக்க ஆரம்பிச்சுட்டேன்
ஓ நானும் பாக்குறத விட்டுட்டேன்க பொண்ணு மட்டும் தான் விடாம பாத்துட்டு இருக்காங்க நீங்க சொல்ற எல்லா சீரியல்ஸும் விஜய் டிவி மட்டுந்தா
ஆமா ஆமா சீரியல்னாவே அப்படி ஆயிடுச்சுங்க இல்லங்க நறைய சீரியல்ஸ் வந்து நிறைய சன் டிவிலயு நல்லதா இருக்கு ஆனா நம்ப ஒரு வேளை இப்படி அடிட் ஆயிட்டோமோ அப்படின்ற மாரி இருக்கு
சரி சரிங்க ஆஹ் என்னோட போன் எடுத்து பேசனதுக்கு ரொம்ப நன்றிங்க
நன்றிங்க நன்றிங்க என் எனக்கு ஆஹ் ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க நன்றிறிங்க